ஹலோ
ஆஹ் அக்கா கேக்குதா
பா
ஆஹ் எப்டி இருக்கீங்க
ஆஹ் நல்லா இருக்கேம்ப்பா நீங்க எப்டி இருக்கீங்க என்ன வீட்டு பக்கமே வரமாட்டிங்குறீங்க ரெகுலரா வந்துட்ருந்தீங்க வாக் க்கிங் எல்லா போயிட்டு வந்துட்ருந்தோ இப்ப என்ன வீட்டு பக்கமே வர மாட்டிங்குறீங்க பத்து நாளாச்சு
அது என்னன்னு தெரியலக்கா கொஞ்சோ ரொம்ப ஒரு பத்து நாளாவே கொஞ்சோ ஒடம்பே செரியில்ல ரொம்ப டயேடாயிரு மூட்டு வலியிருக்கு அப்புறோ முதுகு வலி ரொம்ப ஒடம்பே செரி செரியில்லாத மாரி இருக்கு எந்திக்கும் போது கொ கால்ல எந்திக்கும் போதே கொஞ்சோ ஒரு மாரி தல சுத்தல் அந்த மாரி எதோ ஒன்னு என்னன்னு தெரில கொஞ்சோ வீக்கா இருக்கனான்ட்டு நா அப்ப செரி ஓகே டாக்டர்கிட்ட போய் பாத்தே அப்ப சொன்னாங்க ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கு பிளட் கொஞ்சோ கம்மியா இருக்கு நல்ல ஃபுட்டா சாப்புடுங்க ஆஹ் ஆர்கானிக் ஃபுட்டா சாப்டுங்க அப்டின்னு சொன்னாங்க சேரி அதா செரி ஓகே இனி அதுதா எதா பண்ணுனங்க்கா அந்த மாரி எதாவது ஃபுட்டெல்லா பாத்துதா இனி ரெடி பண்ணிதா சாப்டனுன்னு நெனச்சுட்ருக்கே
ஆஹ் இது ஹீமோகுளோபின் லெவல் கம்மியா இருக்குதுன்னா பீட்ரூட் நல்லா சாப் அ பீட்ரூட் நல்லா சாப் ட்டாலே வந்துட்டு ஹீமோகுளோபின் லெவல் கம்மியாகு இது அதிகமாகு பீட்ரூட் வந்து காயா சாப்ட முடியலனா ஜூஸ் மாரி அடிச்சு ஆ ஆனா ரெகுலரா குடிக்கக் கூடாது வீக்லி வந்து ஒன்ஸ் ஆர் டுவைஸ் குடிக்கலா
செரிக்கா
பீட்ரூட் கேரட்டு போட்டு ஜூஸ் அடிச்சுட்டு அதோட அடிக்கும்போது பாத்தீனா லைட்டா கொஞ்சமா இஞ்சி போட்டுக்க ஏன்னா அது வந்து நம்ம பச்சையா அடிச்சு குடிக்குறோல சீக்கிரோ நமக்கு ஜீர்ணமாகாது அதனால இஞ்சி கொஞ்சோ போட்டுட்டு அடிச்சு ஃபில்ட்ரு பண்ணி குடிச்சின்னா நல்லாருக்கு அது குடிச்சின்னா நல்லா அதிகமாகு அதே மாரி அத்திப்பழோ சொல்லுவாங்க அத்திப்பழோ சாப்புடு அத்திப்பழோ சாப்டினாலோ நல்லா இதாகு பேரிச்சம்பழோ சாப்டு அப்றோ பாத்தீன்னா நீ நான்வெஜ் சாப்டு வேண்ணா சுவரொட்டி சாட்ப்டா நல்லா இது ஹெச் பி லெவல் வந்து அதிகமாகு
ஓகே ஓகேக்கா ஓகே அது வந்து எனக்கு ஆனா அது டேஸ்ட்டுதா எனக்கு கொஞ்சோ பிடிக்காதுக்கா நா ஏன்னா நா கன்சிவா இருக்கும்போது கூட பிளட் கம்மியா இருந்துச்சு அப்ப கூட வாங்கி குடுத்தாங்க எனக்கு அத சாப்டாலே பாத்தாலே வாமிட் வந்துடுது என்ன பண்றதுன்னு தெரியல அது
உம் அப்ப அது புடிக்கலனா இப்ப மத்த சொன்னதுகள்லா சாப்ட்டு பாரு இதுகள்லா நீ ரெகுலரா சாப்ட்டினாலே வந்துட்டு உனக்கு அதிகமாகு
ஓகேக்கா ஓகே ஓகே
உம் அதே மாதிரி இப்ப இது இட் வெறு இட்லி தோச அந்த மாதிரி சாப்புடாம அஹ் இப்ப நெ நெறைய சிறுதானியங்கள்லா இருக்கு தெரியுமா
ஆமாக்கா ஆமா ஆமா வந்துருக்கு நா பாத்திருக்கேங்க்கா
ஆஹ் வரகு சாம குதிரவாலி தினையரிசி அந்த மாரி நெறைய இருக்கு அதுல ஒவ்வொரு அரசிகளுக்கு பாத் த்தினா ஒவ்வொரு மருத்துவ கொணோ இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க ஆஹ் நெறையா அரிசி வகைகள் சொல்றாங்க நம்ம சாப்உடுறது வெறு ஒயிட் ரைஸ் மட்டு தானே இப்ப எடுக்குறோ
ஆமா ஆமா
இதுலயே நெறையா அரிசி சொல்றாங்க கருப்பு கவினி அரிசி சொல்றாங்க ஆ அப்புறோ செ இது செவப்பு கவினி அரிசி சொல்றாங்க மாப்புளச்சம்பா ஆ அப்புறோ வந்துட்டு பூங்கார் அரிசி சொல்றாங்க மட்டை அரிசி கைக்குத்தல் அரிசி தீ இப்டி நெறையா அரிசி சொல்றாங்க நம்ம இதெல்லாமே வந்துட்டு இத ஒவ்வொரு நாளக்கி ஒவ்வொன்னு செஞ்சு சாப்ட சொல்றாங்க இப்ப ஃபுல்லாவே இதத்தா சொல்றாங்க இதுக சாப்டாலே வந்து நமக்கு நல்லா சத்து இருக்கு அப்டிங்குற மாரி சொல்றாங்க அந்த காலத்துலல்லா இந்த அரிசிக எல்லாத்தா நெறைய சாப்டாங்களாக் கம்பு கேப்ப அப்புறம் பாத்தீன்னா இப்ப நான் சொன்ன அரசிங்கல்லாம் இருக்கு பாரு இந்த அரிசிங்கலா தான் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு நாள் பொங்கி சாப்படுவாங்களாம் இப்ப இருக்கிறவங்க வந்துட்டு ஃபுல்லா அந்த ஸ்பட் நெறையா சாப்பி இப்ப இருக்கவங்கல்லாம் பிடிக்க மாட்டேங்கது இல்லா இத வந்து சோர் மாரியே பொங்கி சாப்பவாங்க இப்ப இருக்கங்க அ அட்லீஸ் இதை வந்து ஒண்ணு இந்த நம்ம வெண்பொங்கல் போடுறோம் பாரு அந்த மாதிரி ஒவ்வொரு அரிசிய போட்டு சாப்படலாம் அதே மாரி இந்த கருப்பு கவினி அரிசி செவப்பு கவினி அரிசிலலாம் பாத்தீனா நைட்டே ஊற வைக்க சொல்லிடுவங்கைட்டே ஊற வச்சிட்டு உம் காலையில பாத்தீனா மிக்சியில் போட்டு நல்லா ஓட்டிட்டு அதை வந்து நம்ம குக்கரில் வச்சோம்ன்னா அது வேகம் ரொம்ப நேரம் ஆகும் ஒரு ஆறு விசில் ஏழு விசிலாவது வரும் அந்தளவுக்கு நம்ம தண்ணி வச்சு வேக விடணும் இப்ப ஒரு டம்ளர் அளவு நம்ம அரிசி எடுக்கிறோம்னா ஒரு ஏழு டம்ளர் அளவுக்காவது தண்ணி விடணும்
ஓ சரிக்கா
தண்ணி விட்டு அதை நல்லா வேக விட்டு நமக்கு இப்போ ஸ்வீட் பிடிக்கும்னா அது வெந்ததுக்க அப்புறம் அதில் கொஞ்சமாக வெல்லம் தட்டி போட்டு கொதிக்க விட்டு தேங்காய் போட்டு சாப்பிடலாம் இல்ல அப்புடின்னு நெனைச்சா காரம சாப்புடுற மாரி இருக்குதுன்னா பூண்டு இதுக்கெல்லாம் தட்டி போட்டு கொஞ்சம் சமா மோர் ஊற்றி அப்டி கூழ் மாரி கரைச்சி குடிக்கலாம் அந்த மாரி குடிக்க சொல்கிறாங்க இல்லன்னா என்ன பண்ணுறதுன்னா இப்போ நான் சொன்ன அரிசி எல்லாமே இருக்கு தெரியுமா
ஆமா ஆமா
இப்ப இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வாங்கிட்டு வந்ததுமே இதுல வட செடியில போட்டு நல்லா வறுத்துட்டு லேஸ்லேஸா கருகிராம லேஸ்லேஸா வறுத்து ஆற வச்சுட்டு நம்ம ரைஸ் மில்ல போய் அரைப்போம் தெரியுமா
ஆமா ஆமா ஆமாக்கா
இடியாப்பத்துக்கெல்லாம் அரைக்கிறோம் அந்த மாரி ஃபுல்லாக இத அரைச்சிட்டு கொண்டுட்டு வந்து நம்ம ஒன்னு இப்போ ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் போட்டு அதில் ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊத்தி லைட்டா அதுல அர டம்ளர் பாலும் ஊத்தி நாட்டு சக்கர போட்டு கூழ் மாரியும் கிண்டி குடிக்கலாம்னு சொல்றாங்க இல்லன்னா வந்து பால்ல ஆத்தியும் குடிக்கலாம்னு சொல்றாங்க ஏன்னா நம்ம ஆல்ரெடி வருத்துடுறோம்ல
ஆமா கண்டிப்பா ம்
ட்டு அதல நம்ம வந்துட்டு பால்லே ஆத்தி குடிச்சோம்னா அதுவே வந்துட்டு அவ்வளோ ஹெல்தி அப்டிங்கறாங்க
ஓ ஓகேக்கா ஓகே ஓகே
ல்லாம் வந்து அந்த மாதிடுக்க சொல்றங்க ஏன்னா கொழந்தைல்லாம் இப்ப கூழ்குடிக்கதுங்கள
ஆமா அதுக்கு பிடிக்காதுக்க ஆமா
அதனால வந்து சின்ன புள்ளைங்களுக்கு நம்ம எப்டி நம்ம வந்து மத்ததுக்கெல்லாம் கொடுக்குறோம் பாரு
ஆமா ஆமா ஆமாக்கா
ப்ப இந்த இத வந்து பவுடர வந்து ஸ்பூன் போட்டு ஒரு டம்ளர் பால் நல்லா சூடு பண்ணி லைட்டா ஒரு நாட்டுசக்கர போட்டு அரைச்சி ஆத்தி அப்படிடுக்கலாம் சொல்றாங்கன்னா இப்ப அப்டிதான் அரைச்சு வச்ச இருக்கறேன் பசங்க எல்லாம் எங்க இப்ப காய்கறிங்க எதையவுமே சாப்பட மாட்டேங்குதுங்க கீரங்க எதையுமே
ஆமா அதுங்க எது கொடுத்தாலும் புடிக்குமா டேஸ்ட்ல்லாயாமா பாஸ்புட் அளவுக்கு ஸ்மெல்
ஆ ஃபர்ஸ்ட்ட் வந்து வாசம் சொல்லுதுங்க இது என்ன வாசமாவே இல்ல மணக்கவே இல்ல அப்டிங்குதுங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா டேஸ்ட் இல்லனு சொல்லிடுதுங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த பொடிங்க இ கரம் மசாலா பொடி இந்த பொடி மத்த பொடிங்கல்லாம் போட்டு நல்லாம் கமகமணு மணக்க குடுத்தோம்னா சாப்பிடுதுங்க மத்தபடி நம்ம வீட்டுல செய்யற எதவுமே சாப்பிட மாட்டேங்கதுன்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி தான் அரைச்சுச்சிருக்கேன் ரெண்டு மூணு வகையை அரைச்சு வச்சிருக்கேன் பொடிங்கல
செரி செரிக்கா
அதுகல தான் கிண்டிகொடுக்கற அப்டி இல்லன்னா அதயும் ஒவ்வொரு நேரம் குடிக்க மாட்டேங்கிது என்ன பண்றது அ டதோசைக்கு மாரிபோட்டு எல்லா அரிசிலுமே ஒவ்வொரு கரண்டி அள்ளி போட்டுருவேன் வரகு சாம குதிரவாளி திணையரிசி இதுக்கெல்லாம் போட்டுட்டு இதோட கொஞ்சம் பருப்புகளும் போட்டுக்குவேன் உளுந்து கடலைப்பருப்பு ப்பு தோரம்பருப்பு பாசிப்பயிறு இதுகல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே ஒரு ஒரு சின்ன குழிக்கரண்டில் ஒரு ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு ஒரு இருபது கிராம் இருபது கிராம் அளவுக்கு போட்டுக்க மீதி எல்லாமே சேர்க்கும் பாத்தீங்கனா நெறைய வந்துடும்
செரிக்கா செரி செரி
போட்டு அது எல்லாத்தையுமே ஊர் ஊற வச்சு மாவ ஆட்டறது நெறையா இருந்துச்சுன்னா எல்லாரும் வந்திருந்தா ஆணா கிரைண்டரில் போட்டு ஆட்ற மாரி அழக் இருக்குதுன்னு மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு மிக்ஸியில் போட்டு ஓட்டிட்டு தோசை மாரிதலுக்கு ஊத்தி குடுத்துறது
செரி செரி ஆ அண்ணா நல்லா சாப்படுறாங்கள பசங்க அது அந்த கலர் எல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கும்ல்ல பாத்து சாப்படுறாங்கள
அதுதான் கலர் டிஃப்ரெண்டட் டிஃப்ரெண்ட் இருக்கவும் வந்துட்டு சாப்படுக்குது அதில் நான் என்ன பண்ணுவேன்னா வாசத்துக்காண்டி அரக்கும் போதே ரெண்டு பட்ட மிளகா போட்டுக்குவேன் கருகப்பில நல்லா ரெண்டு கொப்பு ரெண்டு கையளவுக்கு போட்டுருவேன் ஒரு பத்து கொப்பளவுக்கு உருவி போட்டுருவேன்
செரி செரி ஆ
சோம்பு சீரகம் இதெல்லாம் போட்டு நம்ம அரைக்கும் போது நம்ம தோசை ஊத்தும் போதே பாத்தீன்னா மணக்க ஆரம்பிக்கும்
ஓ செரிக்கா செரி செரி
அப்டி போட்டு குடுத்துடுறது அப்டி போட்டு கொடுத்தா அத பொடி வச்சுட்டு சாப்பட்டுக்கோங்க இட்லி பொடி வச்சிட்டு எண்ணெய் ஊத்தி சாப்பட்டுக்கோங்க சட்னி எதாவது நாம அறச்சு குடுத்தோம்னாலும் சாப்பட்டுக்கோங்க
செரி செரி ஓகேக்கா கே ஓகே ஆ
இதுக மத்ததுெகலா சாப்ட மாட்டங்குதுகலே மத்த நம்ம வெள்ள அரிசியவே இதுல சாப்புட மாட் இது மத்த அரிசி எல்லாம் பொங்கி கொடுத்தா இது எங்க சாப்பட போகுதுங்க
ஆமா ஆமா கண்டிப்பாக்காதுங்க சாப்பாடுன்னு சொன்னாலே இது ஃபாஸ்ட்ஃபுட் ஐட்டம்ஸ்ன்னா சொன்னா மாட்டோம் அத வாங்கி்டு இது வாங்கி்டுன்னு ஒரு மெனுவே சொல்ல டிஷ ஐட்டம்ஸ் அப்டி லிஸ்ட்ட் சொல்லுவாங்க
ம் ம் இவருக்குமே பாத்தீங்கன்னா கடயில போய் காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் நின்னுட்டு வராாரு நீ சொன்ன மாரியேதான் முட்டு வலி முதுகு வலி பின்னாடி பேக் பெயின் ஓவரா இருக்குன்னு எல்லாமே சொல்லுவாரு அதனாலே என்ன பண்றதுன்னா மெதல்ல வந்து நான் வெறும் கருப்பு உளுந்தும் வ இது பச்சிருந்தேன் அத மட்டும் கூழ் மாரி கூழ் மாரி அவரு கிண்டி குடுடுத்திருந்தேன் வறுத்து அரக்கும் போதே பாத்தீன்னா கொஞ்சம் ஏலம் சுக்கு எல்லாம் போட்டு அரச்சு வச்சிருந்தேன் அத நம்ம கிண்டும் போதே அப்டியே கமகமன் மணக்கும் இப்ப வந்து ஒருத்தங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இந்த அரிசிகள்லாம் போட்டு பண்ணுத்தா இதெல்லாம் பண்ணுனா முட்டி வலியெல்லாம் வராது இடுப்பு வலியெல்லாம் வராது அப்படின்னு சொல்லவும் தான் இப்போ நான் பெத்தனை ஒரு பத்து நாள் தான் இருக்கும் இப்போ அந்த நான் சொன்ன எல்லா அரிசியும் வறுத்து கொண்டு போய் ரைஸ் மில்ல கொண்டு போய் கொடுத்து ஃபுல்லா பவுடர் அரச்சு கொண்டுட்டு வந்து வச்சிருக்கேன் அவருக்கு டெய்லி சாயந்தரம் சாய்ந்தரம் கூழ் மாரி கிண்டி குடுத்துறது இதுக ரெண்டு பேத்துக்கு ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா பால கொதிக்க வச்சு கட்டிப்படாம இதுல போட்டு ஆத்தி இதுகளுக்கு குடுத்துடுறது நாட்டுச்சக்கர ஒரு ஸ்பூன் போட்டு
செரிக்கா பரவாயில்ல அப்போ பரவாயில்லங்க சொன்ன மாரி அதே மாரி நானும் ஃபாலோ பண்ணி பாக்குறேன் அப்தான் பசங்க கொஞ்சம் அவங்களயும் ஹெல்தியா சம எனக்கும் முக்கியமா வந்து என் உடம்புக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த
அதே மாரி நமக்கு பேக் பெயின் இருக்குனாலும் வெறும் இந்த கருப்புஉளுரந்தும் பச்சரிசியை மட்டும் வறுத்து பொடி பண்ணி அத வச்சு கூழ் மாரி கிண்டி குடிச்சாலே நமக்கு பேக் பெயின் கேட்கும்
அப்டியாக்கா ஓகேக்கா செரிக்கா
க்குதுன்னு சொல்றீல
ஆமாக்கா
ஆ இப்ப அந்த மத்த அரிசிங்க எல்லாம் வாங்க முடியலன்னா எல்லாருமே இப்ப இந்த சிறுதானியத்தை நோக்கி போகவும் இப்ப அதோட வெலைகளும் அதிகமாயிருச்சு உடனே உன்னால மத்ததுகெல்லாம் வாங்க முடியு ல நானாலும் அந்த கருப்புழுைத மட்டும் அர கிலோ ஒரு கிலோ வாங்கி வச்சுக்க வாங்கி வச்சுட் ட்டு பச்சரிசியு வறுத்துகிட்டு ஒரு டம்ளர் நீ வந்து கருப்பு உளுந்து எடுக்கின்றன கால் டம்ளர் பச்சரிசி போதும்
சரி சரி ஓகேக்கா ஓகே
தனித்தனியா நல்லா வடச்சட்டில் வறுத்துட்டு ஏலக்க வந்து ஆறு ஏழு ஏலகா போட்டுக்க சுக்கு வந்து சும்மா ஒரு ஒரு இஞ்ச அளவுக்கு சுக்கு போட்டா போதும் அதையும் லைட்டா வட சட்டியில வருறுத்துட்டு இது எல்லாத்தையுமே மிக ஆக்சாலிக் நம்ம வீடிலேயே பவுடர் பண்ணிடலாம் நைசா கொஞ்சம் கொஞ்சம் தானே போடுறோம் மிக்சிலயே நல்லா பவுடர் பண்ணி வச்சுட்டு ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு டம்ளர் தண்ணியும் அரட்ட முதல்ல ஒரு டம்ளர் தண்ணி ஊத்தி கட்டி இலாம பர்ஸ்ட் கரைச்சுரு
ஓகேக்கா ஓகே
அப்புறம் அதுல ஒரு டம்ளர் பாலையும் ஊதி அடுப்புல வச்சு கிண்டி கைவிடாம கிண்டிக்கிட்டே இருந்தனா கட்டி படாம அப்படியே கூலாவே இருக்கும் அது நமக்கே தெரியும் நம்ம அடுப்புல வைக்க க்கும் போது இருக்கிறதுக்கும் அதுக்கப்பறம் கூழ் வெந்ததுக்கு அப்பறம் எப்டி இருக்கிறதும் நமக்கே தெரியும் வாசம் வர
சரி சரி சரிக்கா ஓகேக்கா ஓகே ஓகே
போட்டு குடிச்சுன்னா சூப்பரா இருக்கும்
சரிக்கா ஓகேக்கா அப்ப நீங்க இந்த சொன்ன டிப்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு இது மாதிரி நான் அப்ப ஃபாலோ பண்றேன் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த கருப்பு உளுந்து இது வச்சு யூஸ் பண்ணி பாக்குறேன் அப்படி அப்போ சாப்பிட்டு பாக்குறேன் எப்டி இருக்குன்னு சொல்றேன்கா பீடிபாக் எப்படி இருக்குன்னு சரிக்கா நான் வர உங்கள ரொம்ப டிஸ் இத வேற உங்க வேலைய இடையல சாரிக்கா சரி ஓகேக்கா நான் வைக்கிறேன் அப்பா அப்புறம் பேசலாம்
ஆ சரிமா சரிமா